கல்ணக்கம்
ஹலோ வணக்கம் மேடம் சொல்லுங்க நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கோ சாப்ட்டீங்களா என்ன பண்றீங்க
சாப்ட்டே போர் அடிச்சது டிவி பாத்துட்டு படு த்திருக்கே நீங்க சாப்ட்டீங்களா
நா சாப்ட்டே சாப்ட்டே என்ன என்ன வேல ஒன்னு இல்லையா இன்னைக்கி
என்ன வேல நமக்கு சப்யே வீட்ல வேல செய்ய சாப்ட தூங்க
அ
வேற வேலையை சொல்லுங்க நீங்க ல முதலாளி ஏதாவது ஒரு வேல கொடுதா நல்லாருக்கோ
முதலாளி இன்னு ஒரு வருஷோ வெயிட் பண்ற மார்ருக்கு பரவால்லையா திருநெவேலிக்கு தா போணு அடுத்து
ஆ சாப்ட்டீங்களா எப்டி போயிட்டு இருக்குது ஒர்க்ல்லா
திருநெல்வேலிக்கு வரீங்களான்னே ஒர்க போயிட்டுருக்கு தொறையுர்ல்ல இருக்கே
ஆ
இருக்கு போய்கிட்டுருக்கு
ஓகே ஓகே
ம்
இன்னைக்கு என்ன ஃப்ரீா உங்களுக்கு டியூட்டி இல்லையா
அதான் தொறையுர்ல்ல இருக்கேன்னு சொன்னேன்னே
தொறையூர்ல்ல இருக்கீங்களா
ஆமா அதுல ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு இதுலயா பேசிக்கிருக்கலா
ஆமா ஆமா பட் இப்டிலா பேச கூடாது
என்னாங்க மேடம் நீங்க இப்டியெல்லா சொல்ல கூடாது
மேடம்ல்லா சொல்ல கூடாது தோழரே அப்டிதாசொல்லணு
எனக்கு அப்டியெல்லா சொல்லி் கொடுக்கல மேடம் சொல்லுங்க மேடம் சாப்ட்டீங்களா மேடம் அ சொல்லுங்க சொல்லுங்க ஹலோ ஹலோ ஹலோ
ஹல் ல
என்னாச்சி எடேல டவர் கெடைக்கல போலையே
ஆமா
ஹலோ
ஆ பேச
எனக்குமே கேக்கல ஒன்னும் இதாருக்கு
பேசுறது ஒங்களுக்கு கேக்குதா
கேக்குது கேக்குது இப்பதான் கேக்குது கட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்
பண்ணாம இருக்கவும் அது ஆட்டோமேட்டிக்கா டே நெட்டு ஆஃபாயிடுச்சு
அ அப்புறம் என்னா பண்றது
அதான் ஆன் பண்ணிட்டேன்
சேர் சேர் சேர் சேரி நீங்க திடீ திடீர்னு அப்பிடி பேசுனா அப்புறம் எப்பிடி
அதனால இப்ப ஃபோன லாக் பண்ணிட்டேன்
ம் சந்தோஷம்
ஓகே உங்களுக்குனா
எப்ப வாறீங்க ஊருக்கு
இன்னக்கி ஒரு டூட்டி தானா ஒங்களுக்கு
இன்னைக்கி ஒரு டூட்டி தான்
எப்பிடி போயிட்டுருக்குது பிசினஸ்லாம்
பிசினஸ்லாம் நல்லா போவுது அம்மாதான் சார் சொன்னாரா
என்னாது
அம்மாக்குதான் பஸ்ஸுக்காரன் தட்டிட்டான்
எப்ப
இப்ப ஒரு நாலு நாள் ஆச்சு
அப்படியல்ல அவரெங்க பேசறதேல்லையே
ம்
அவரு பேசியே ரொம்ப நாளாச்சு
ஜி ஹச்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம் கண்ணு வாயி அதெல்லாம் அடிபட்ருக்கு
எந்த பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸா ப்ரைவேட் பஸ்ஸா
கவர்மெண்ட் பஸ்தான் எறங்கி நடந்து போய்ட்ருந்தாங்களான் பின்னாடியே தட்டிட்டான் சைட்ல
அ எங்க
பஸ் ஸ்டாண்ட்ல தான் நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல
புது பஸ் ஸ்டாண்டா பழசா அ அ
இங்கதான்
ப்புலா அவ்ளோ ஸ்பீடா வராங்களா
வீடா எங்க அ எ சும்மா நார்மலா தள்ளிகிட்டே பேயிருந்துக்கானுக ஆனா கீழ கார்னர்ல போயிக்கிருக்குற ஆள் தெரில அப்பிடின்றான்னுங்க
அ கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கா
இல்ல கம்ப்ளைண்ட்லாம் ஒன்னும் குடுக்குல ஏதோ கைல கால்ல உழுந்து அழுகுறானுங்க அ வேற பேரு அது பேது பேருந்து சேரி போங்கயான் உட்டாச்சு
இப்ப நல்லாருக்காங்ளா
அ நல்லாருக்காங்க இன்னக்கி டிஸ்சார்ஜ் சொல்லிருக்காங்க
அ
கூட்டு வந்துருவோ ஈவினிங்
அப்டிங்க
ம்
டைம் சரில்லினா இப்பிடித்தா எல்லா
என்ன வண்றது அது எனக்த்தா எல்லாமே அப்டி ஆயிட்ருக்கு ம்
கொஞ்ச சேஃபாவு இருக்கு எல்லாரு
ஆமாமா செரி நீங்க சொல்லுங்க பிஸ்னஸ பத்தி பேசுவோ எப்போ வாரிங்க வாரிங்களா வல்லையா என்ன கத அத சொல்லுங்க யோசிக்கன்மா அப்பற ஏதாது ஒன்னுனா அங்கிருந்து திரு இது கரூர் கெளம்பி போற மாரி இருக்கு
எதுக்கு
இல்ல அங்க வந்துட்டிங்கன்னா அப்பறோ
எங்க வந்துட்டா
திருநெல்வேலி வந்துட்டிங்கன்னா அப்பற ஊருக்கு போக மாட்டிங்களா அங்கயேதா இருப்பிங்களா
பாக்கலா பாக்கலா அது அப்போதைக்கு இன்னு ஒரு வருஷ இருக்குது
இன்ன ஒரு வருஷலா இல்ல அததா ஆறு மாச ஆயிடுச்சு அப்புறோ டிசம்பர் முடிஞ்சா அப்பற ஜனவரில போக வேண்டிதா ஜனவரில இருந்தே ஸ்டார்ட் பண்ணி பாத்துட்டே இருந்து இது பண்ணிக்கிற வேண்டிதா
ஜனவரிலருந்து அங்க எது எது ஆ ம ரூம் பாக்க ச ஆரம்பிச்சிருவிங்களா
ஆமா கடைய பாக்கணு
ஆ
கட டெவலப் பண்ணணு
நல்லா மெயினான ப்ளேஸா பாருங்க
மெயினான ப்ளேஸ் தா சிட்டிலருந்து அவுட்டர்லதா வெக்கற மாரி
சிட்டிலருந்து அவுட்டர்ல ஏ
அங்கதாருக்கு பதினஞ்சு கிலோமீட்டரு ஊரு
ஆ ஹா
திருநெல்வேலிலருந்து பழைய தென்காசி ரோடு போற வழில
ஆ இப்போ திருநெல்வேலிக்கு பக்கத்துல தான தென்காசி இருக்குது
ஆமா
ஒரு நாளைக்கு ஆ மேடம் சார் எல்லா வரும்போது தென்காசிக்கு போய் அப்படியே அந்த பால்ஸு
ம் ம் எங்கே குற்றாலம் ஏ இப்பதா வருணுக்கு கல்யாண வெச்சுருக்கோ இல்ல அப்ப வாங்க கல்யாணத்துக்கு வாங்க
கல்யாண எப்ப
கல்யாண இன்னு சொல்லல அதா இது ரெண்டு மாச கழிச்சு ஆகஸ்ட்லயா செப் டம்பர்லயோ சொன்னாரு ஆவணி மாச அ
ஆவனி மாசம்னா நா வர்றது கஷ்டோ
யேக்கா ஆடி இதென்ன ஆனி ஆடி ஆவணி ஆவணி லாஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸு தேட்டினு நெனைக்கிறே
பாக்லா
ம் ஆவணி இருவத்தாறு
பாப்போ வர முடியுதானு மேடம் அவுங்க தங்கச்சி பொண்ணுக்கு மேரேஜ் சொல்லிருக்காங்க செப்டம்பர்ல கூப்ட்டாங்க பழனிக்கு மேடம்மோட தங்கச்சி பொண்ணுக்கு
ம் ம் ம்
இந்த இயர் என்ட்ல மேரேஜ் பண்ற மாதிரி
அ அ அ
சோ வந்து அங்யே பழனிலதா மேரேஜ்ஜூ
ம் ம்
நா சொன்னே சரிங்கக்கா நீங்க பொயிட்டு வா பா முடிஞ்சா ட்ரை பண்றே இல்லன்னா ரிசப்ஷன் வப்பீங்ல திருச்சிக்கு வர்றேன் சொல்ட்டே
அவ்ளோ தா அப்றோ வேற என்னா பண்றது
அது அந்த கூட்டத்துல அங்க இருந்து அங்க போயி நமக்கு ஒரு கம்ஃபர்டபிளாவே இருக்காது
அ இப்போ இதுல வந்து இன்கமிங் கால் வந்து ஆட் ஆகாதோ நம்ம கால் பண்ணி பேசுறோமான மட்டு்தா ஆட் பண்ண முடியுமோ
இல்ல அப்டி இல்ல சொல்லிருக்குறாங்க நம்ம கால் பண்ணி பேசுறவங்ளுக்கு அமௌண்ட் வரு இது அப்டின் இன்கமிங் காலு அவுட்கோயிங் காலுக்குமே இருக்கு சொல்லிருக்
இல்ல நா இதோட ஒரு மூணு கால் பேசிட்டே ஆனா அதுல ஆட் ஆகவே இல்ல இன்கமிங் கால் தா அதுவு
இன்க் இதுல ஆட் ஆவ்றது இன்கமிங் கால் ஆகு பட் கவுண்டிங் வந்து பாத்திங்ன்னா இன்கமிங் அவுட்கோயிங் எல்லாமே
ஆ ஹ அகுல இது வரைக்கு நான் வந்து ஒரு ஒன்போது பத்து கால் பேசிருக்கே ஆனா ஏழு தா காமிக்க்குது என்னோட டேஷ் ஃபோட்ல்ல
இல்ல அது நம்ம கால் பண்றத மட்டுதா காமிக்கு இன்கமிங் கால் காட்டாது
ஏ அததா கேக்குறே
கவுண்டிங்ல ஆட் பண்ணிக்குவாங்க
ஆ அததா கேக்குறே என்னாச்சி அப்டின்ட்டு ம்
இப்ப இந்த கால நமக்கு எடுத்துக்குவாங்ளான்னு தெரில ஆக்சுவலா வந்து பாத்திங்ன்னா இந்த இதுல வந்து நம்ம நம்ம பேசுறது வந்து இந்த ஆப் பத்தியோ இந்த கால்ஸ் பத்தியோ பேசக்கூடாது
ம் ம்
பேச்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க
இது வரைக்கு அப்டி ரிஜெக்ட் ஆள நம்ம டவுட்டு தானே கேக்குறோ
டவுட் கேட்டாலு அந்த நேம் யூஸ் பண்ணக்க கூடாதுன் சொல்லுவாங்க
நா நேமலா யூஸ் பண்லியே
ம்
ஆ
நாளையோட முடியுது இந்த ஸ்கீம்
அதுக்கப்றோ இப்ப எ எது என்ன எப்டி ஆகு என்னன் தெரியல
ஆமா
ம்
பதினோரு நிமிஷம் ஆனவுடனையும் நீங்க வந்து கால வந்து கட் பண்ணி எனக்கு மறுபடியும் கால் பண்ணுங்க
ம்
பதினோரு பதினோரு நிமிஷத்துக்கு மேலாச்சுன்னா ஓகே பதினொன்னு கம்மியா வேண்டாம் பதினோரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் கால கட் பண்ணிட்டு எனக்கு மறுபடியும் கால் பண்ணுங்க
அது உடனே போகாது அஞ்சு நிமிஷம் கழிச்சுதான் போகும்
பரவாயில்ல வெயிட் அப்படியெலாம் இல்லையே
போகுமா
ஐயோ என்னால இத பைன் பண்ண முடியல பாபு நீங்க பாருங்க எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்க நான் வர்றேன் எனக்கு இது வந்துருச்சு எனக்கு இப்ப இந்த நம்பர் ஆக்டிவேஷன் ஆயிருச்சு நான் கால் பண்ணலா இன்னும்
அப்படியா
ஆமா நீங்க பேசி முடிச்ச உடனேயே நான் ஒரு அஞ்சு கால் உங்களுக்கு பண்றேன்
சரி பண்ணுங்க பண்ணுங்க
ம் உங்க உங்களோட டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பண்றேன்
ம் சரி ஓகே பண்ணுங்க பண்ணுங்க பேசுவோ பேசுவோ
இப்போ ஒம்போது ஒம்போது நிமிஷோ க்கு மேலாகவே பதினோரு நிமிஷத்துத்தில கட் பண்ணிட்டு கால் பண்ணுங்க அப்புறம் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க
நா என்ன எங்க காலையில பூரி வீட்ல
அவுட் சைடா வீட்லயா
வீட்லதா வீட்லதா
வீட்ல தா ஓகே
ஆமா இங்கே ஒரு நேரோதா வீட்டில சாப்பிட்ற மாரி இருக்கு மீதி ரெண்டு நேரோ வெளியில தா சாப்பிட்றோ
இப்ப நா மதியமு நையிட்டுமா
ம் அது ஏதோ ஒரு ரெண்டு நேரோ
ம் ஓகே ஓகே என்ன ஸ்பெஷல் செஞ்சாங்க இன்னைக்கு உங்க வீட்டு்ல
அதா பூரி
பூரி
ம்
சாரு வீட்டு எங்கேஜ்மென்டுக்கு நீங்களுமா போயிருந்தீங்க
ஆமா அதா தாய் மாமனா உட்காந்திருந்தது யாரு நா தா
நீங்கதா தாய் மாமாவா
நம்பள புடிச்சு போட்டாய்ங்க தாய்மாமா இவர்தான் அப்டின்னுட்டு கல்யாணத்துக்கு தா ரணகள இருக்க போகுது ஆமா ம் ம் என்ன செய்ய காத்துருக்காங்களோ தெரியல இவரு வேற தாய் மாமான்டாரு அவன் அருவாளோட வந்து நிக்க போறா டேய் தாய்மா எந்திரிச்சு வாடா எவண்டா தாய் மாமா வெளில வாடான்னு
அந்த தாய் மாமாஸ சேத்துக்கலையோ
ஆமா அவ சேத்துகல தாய் மாமா
செம கோவோ
ஏ
ஓ அன்னைக்கு ரொம்ப கோவமா இருந்தே நா பேசவே இல்ல ரெண்டு மூணு நாளா சாருக்கு நா ஃபோன் கூட பன்ல
உ
கட் பண்ணி கால் பண்றீங்களா பதினோரு நிமிஷோ வச்சு கட் பண்ணி கால் பண்ணுங்க
ஆ என்னோடது பதினொன்னே கால் நிமிஷோ ஆயிருச்சு
கட் பண்ணி கால் பண்ணுங்க
உ